ஹலோ
ஹலோ சொல்லுங்மா வணக்கம் சொல்லுங்க மா
ராகி சேமியா செய்றது பத்தி விசாரிச்சுக்கலான்மா அது எப்படி செய்றதுனு கொஞ் சொல்றெங்களா
ஆ சொல்றம்மா கேழ்வரகு மாவு எடுத்துட்டு அதுல கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சொ உப்பு ஆட் பண்
ப ரெண்டு கப்
ஒரு கப்பு நம்ளுக்கு தேவையான அளவு நம்ப தேவையா னளவு எடுத்துக்கலா
ஆ
அதனோட கொஞ்சமா உப்பு சேத்து உப்பு சேத்துக்குனு கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா கொஞ்ச கெட் டியா கெட்டியா பெசயணு பதமா கெட்டியா இருக்கணு பெசஞ்சு எடுத்துக்குனு அந்த முறுக் க்கு குழாய் இருக்குல்ல
ஒரு வானலி வச்சி ரெண்டு கப் ராகி மாவு சேத்துக்குன்னு
ஒரு அர டம்ளர் தண்ணி கொ சரியா போயிடு
அர தம்ளர் தண்ணி அது அது ச ஒரு ஒரு நல்லா களி மாரி அழுத்தமா இல்லாம டைட்டா கெவுரு மாவு மத்ர உப்பு கொ கொஞ்சோ சேத்துட்டு தண்ணியை அளவா எடுத்து வச்சி அது போட்டு பெசஞ்சிக்கணு அது தெரியு
உம் அதுக்கப்பறமா முறுக்கு குழாய் இருக்குல அதுல சேமியா ஆ வர மாரி ஒரு இது இருக்கு ஜல்லடை மாரி அந்த இதுல ஆ மெலிசா சேமியா பதத்துல இருக்குற மாரி இருக்கு அதுல போட்டு நம்ம அதுல அழுத்தி ஒரு துணி ஈரத்துணி எடுத்து காட்டன் துணி மாதிரி அது மேல எல்லா அழு விட்டு நம்ப அந்த ஆ இட்லி பாத்திரத்துல வெச்சு கொஞ்சோ தண்ணி ஊ தண்ணி ஊத்தி இட்லி பாத்திரத்துல தட்டு மேல ஈற துணி மாரி போட்டு அதுல அழுத்தி விட்டு நம்ம முறுக்கு குழாயில சேமியா சேமியா பதம் போல் அந்த இட்லி பாத்திரல வச்சி வேக வெச்சிங்கன்னா
இட்லி தட்ல அது ரெண்டு ரெண்டு ரவுண்டு சுத்தனா போது
ஆஹ் சு
அந்த வான இருக வச்சு முறுக் குழாய் வச்சி
ஆமா
உம் சுத்திட்டு அது ஆவில வே
ஆஹவியில வேக வச்சு ஒரு பதினஞ்சு நிமிடங்கள் வேக வச்சு எத்துங்கனா ரெடி ஆயிடும் அதுக்கு நம்ம இது வெள்ளம் அதுக்கு சேர்த்துக்கிறதுக்கு வெள்ளம் ஆஹ் கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கனுு
நல்லா தூள் பண்ணி ஒரு எவ்ளவு அது இருங்க ரெண்டு கப் இப்ப கேவிர மாவுடைய சேமியா அளவுக்கு
உம்
வெள்ளப்பாகு எவ்வளோ இருக்கணும் ஒரு இரநூறு கிராம் வெள்ளம் போட்ட போதுமா
ஒரு இரநூறு கிராம் இல்ல கால் கிலோ இரநூத்தி ம்பது கிராம்
இரநூத்தி ம்பது கிராம் போடலாமா
அத நல்லா தூள் பண்ணி அ அதேே கரைச்சி கொஞ்சம் இல்ல தண்ணியே தான் தண்ணிய தான் கொஞ்சம் தி வந்தா போதும் பாகம் வர்ற மாதிரி இருக்க கூடாது
உம்
அது கொதி வரும்போது கொஞ்சம் கரைஞ்ச அந்த வெள்ளம் கட்டி கட்டியா இருக்கிறதுக்கு
பாகுக்கு பாகுக்கு எவ்வளவு தண்ணி போடலாமா
ஒருஊ டம்ளர் தண்ணி ஊதுங்க போகும் ஒரு அரை டம்ளர் அரைரை டம்ளரே சரியா போயிடும் ய அறுநூறு கிராம் வெள்ளத்துக்கு அரை டம்ளர் தண்ணி ஊத்துங்க அந்த க வட்ட கட்டியே இருக்கிறது கொஞ்சம் கரைஞ்சி
ஆஹமா
கரைஞ்சி நல்லா கொஞ்சம் சூடியறனா போதும் கொதிக்க விடக்கூடாது அ அதுக்கு மிக்ஸ் பண்றதுக்கு இன்னும் ஏலக்காய நசி தட்டி போடணும்னால
ஆஹ்
ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம் ஆஹ் சோம் அது போட்டானும் வாச
அதாவது ஏதாவது ஒண்ணு மத்திரம் தானா இல்ல ரெண்டும் பண்ணும்
போடலாம் இல்லாட்டி சோம்பு போடலாம்
அது இல்லன்னா இது உம்
ஆஹ அ போட்டுக்கண்ண ஆஹ் அது எடுத் த்து வச்சுட்டு
உம்
இது தேங்காய் துருவிய தேங்காய் தேங்க தூரியா திருவியை தேங்காய் எடுத்துக்கனு
ஒரு கப்பு போதுமா
ஒரு கப்பு தேங்காய பொதும்
உம் நல்லா பழத்து தேங்காய்க்கு கொஞ்சம் இதான்ன கூட போதும் ஆஹ்
ஒரு கப்பு தேங்காய் துருவிய தேங்காய் வேர்க்கடல இருக்குல்ல வேர்க்கடல்ல்லாம் வறுத்த எடுத்துக்குனு
உம்
அது கொஞ்சம் கொஞ்சம் மீடியமா ப்ப மிக் சி்ஜரில் கூட போட்டு அரைச்சிக்கலாம்
மே ஒரு தங்க கலர் ல வது
ரோ அந்த பொட்டுல்லாம் எடுத்துட்டு நம்ம அதை தூள் பண்ணிட்டு பொடி பண்ணிக்னு ஆந்த ரெண் ஏட் பண்ணி மிக்ஸ் பண்ணங்கன்னா தேங்காயும் இந்த வேர் கடலை அரைச்சடுத்து டுத்தது ரெண்டும் போ வெள்ளப்பஊ க்குனு அந்த ராகி சேமியா சாப்பிட்டாங்க ரொம்ப நல்லா இருக்கும்
உம் உடம்புக்கு நல்லது தானாத
ரொம்ப நல்லது ஹெல்த்தியாவும் இருக்கும் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பசங்களுக்கும் நல்லா தரல்லாம் இது சத்து ஆனதுதா ராகி சாப்பிடலாம் ராகி வெள்ளம் எல்லாம் எடு பத்துக்கலாம்ல்ல
உம் உடம்புக்கு எழுத்த இல்லன்றாங்களே அதிகமா சுகர் சாப்பிட கூடாது இல்லையா
வெள்ளம் எடுத்துக்கலாம் ரொம்பன்றது ஓரளவு ச
அ இருக்க கூடாது அது ஏழ ஏ ஏழக்கு இது வந்து அஹ் அந்த ஏ ஏழக்கு போடுறோம் இல்லையா வாசனை திரவியம்
ஆஹ்
அது வந்து கால்சியம் சக்தி இருக்கறிறதுனால அது கொஞ்சம் ஆட் பண்ணலாம் ஒு வடம் நல்லதுன்னு சொல்லற போபூ நல்லது தான்
உம்
ஒண்ணு அது இல்லன்னு ஒ இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் போண்ணும்
ஆமா ஆமா சோம்பு ஒண்ணு இல்லைன்னா ஏல சாப்பாடுட்டுக்கணும்
எனக்கு ரொம்ப புிடிக்கும் அது
உஹம் ஆஹ் விரும்பி சாப்பிடுவோம் நாங்களும் ராகிசம் இஷ்டப்பட்டு சாப்பிடுவோம் நம்ம அந்த ஆரிமாவு பசைஞ்ச ஜி செய்யறதுக்குருது கஷ்டம்னா ஆஹ் கடையில பேக்கெட்டு ராகி சேமையாவே கிடைக்கும்
உம் உம் உம்
சுடுதான இல்லலை ஆ எடுத்துக்கனது சுடுதண்ணி கொஞ்சம் லைட்டா வெத வெதானனு ஆஹ் பேக்கெட்டாவே கிடைக்கும் இது ராகி சேமையாவே கிடைக்கும்
இருந்தாலும் அது சேமையா அவ்வளவு மெலிச இருந்தா கூட நம்ம வீட்டுல செய்யற டேஸ்ட் வரதில்லமா
ஆமா டைம் கிடைச்சா இப்படி செய்யலாம் நம்ம வீட்டு்ல அவங்களுக்கு டைம் போதுமான டைம் கிடைக்கும் லனா அந்த பாக்கெட்டு ஆஹ மட் சேமியா பாக்கெட வருது அது வாங்கி நம்ம தண்ணில அழச்சி எடுத்துட்டு இடல பாத்திரத்தை அத வேக வச்சு இந்த மாதிரி செஞ்சிக்கலாம்
அவசரமா சாப்பிடணும்னா அந்த மாதிரி ஆனா இதை விட அதுதான் டேஸ்ட் அதான் இல்ல இது டேஸ்ட்
ஆஹா ஆம் நம்ம செய்யருது ராகி மாவு பெசஞ்சி செயறுது இன்னும் டேஸ்டா இருக்கும்
உம் அது வந்து
அது ரொம்ப சாப் இருக்கும் இது கொஞ்சம் இதா இருக்கும்
அது ரப்பா இருக்கு இது ரஃபா இருக்கு மெல்லிசா அதுக் கொஞ்சம் நல்லா இருக்கணும் கியா செய்யறது செய்முறை வேறதா கொஞ்சம் ரெடிமேடன்றதுனால கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும்
ஆமா-ஆமா
இதான் ரொம்ப பிடிக்கும் நம்ம கையில செய்யறோம் இல்லையா அந்த இந்த பண்டிகைல காலம் வருது இல்லையா
ஆமா
ஆஹ் வருஷத்துல ஒரு நாள் செய்வாங்க அத
ஆஹ் அது ஒரு பண்டிகை வரும் வருஷத்துல ஒரு பெஸ்டிவல் கொண்டாடுவம்
பு எல்லாம் வேக வச்சு அதுதான் எனக்கு ரொம்ப டேஸ்ட் தான் புடிக்கும்
உம்
அவரபருப்பு ஹலோ
ஆஹ் இதுலே இந்த சேமியா மாதிரி ஏ புழுங்கல் அரிசி இருக்குல்ல அதுல இடியாப்பம் மாறி இடியாப்பம் பண்ணலாம் ப்ச் இடியாப்பத்துக்கு தேங்கா பால் ஆட் பண்ணிக்கலா
சேமியா சேமியால அஹ
ஆமா இட்லி புழுங்கல் அரிசி மட்டு மட்டும் அரச்சு இட்லி இப்போ இட் இட்லி ஊத்தி வேக வெச்சு இட்லி பாத்திரத்துல ஊத்தி வேக வெச்சு அது இ இடியாப்போ குழாய் இருக்கு அதுல போட்டு ஏரி வணுங்கன்னா அந்த அப்ப சேமியா மாறி வரும் ப்ச் அந்த இடியாப் பத்துக்கு தேங்கா பால்
ம்
பால் அரச்சு எடுத்துக்கணுங்கன்னா அதுக்கு அ அதனோட இன் சுகரு ஆட் பண்ணிக்கனு இல்லனா உ நாட்டு சக்கர
உம் உம் உம்
க்கர அந்த மாதிரி ஆட் பண்ணி அதுக்கு பசங்களுக்கு குடுத்தோங்கன்னா ரொம்ப ஹெல்தியா இருக்கு ஹெல்தியாவு இருக்கு டேஸ்ட்டாவு இருக்கு சாப்பிடுவாங்க நல்லா உம் அந்த மாதிரி அந்த மாதிரி ட்ரை பண்லா
உம் ஹூம் சேமியாவியு சர்க்கர போட்டு
உம் ராகி சேமியாவு யூஸ் பண்ணலா இந்த மாதிரி மாத்தியு பண்ணி் குடுக்கலா இடியாப் ஆமா
சரி சரி எ உங்களுக்கு அது என்க்கு இதுதா ரொம்ப பிடிக் கு
உம் இரியாப்போ நல்லா பசங்க விரும்பி சாப் போடுவாங்க எல்லாரு சாப் குடுங்க இடியா நல்ல மா காலை உணவுக்கு எடுத் கத்துக்குவாங்க நல்ல காலை உணவு இடியாப்பமுமே குடுத்தாலு பசங்க நல்ல சாப்பிடுவாங்க
ம்
ம் நல்லாருக்கு டேஸ்ட்டியா தேங்காபால் மட்டு ஆட் பண்ணிக்கனு நல்லாருக்கு
காலைல டிஃபன் அந்த மாரி செய்விங்ளா நீங்க
ஆ காலை உணவு
அது லேட் ஆகுதுனு நா அதிகமா உப்மா மாத்ரோ கெளறுவ
ம் இல்ல இல்ல
நானு அது கம்மிதா எப்பாவது ஒரு டைம் தா
அ
அதனால் தா அந்த பண்டிகை நாளு காத்துக்குனு இருக்குற அந்த மாதிரி சாப்புணோனு எனக்கு ஆச
என்னங்க
பண்டிகையில அதுப் செய்வாங்க இல்லைங்களா
ஆமா ராகி சேமியா
வகாதி என்னமோ வருமே
ஆ
காலங்கள்லா அவுங்க செஞ்சு தர்றதுதா எனக்கு ரொம்ப டேஸ்ட்டா புடிக்குது
அ அதெல்லா
அ
ஆமா
என்னால எனக்கு அது ரொம்ப பிடிக்குது நம்ம இப்பதா என்னவ வீட்ல செஞ்சாலு அது அந்த அளவுக்கு பிடிக்குல
அப்பல்லா அந்த காலத்துல அது செஞ்சுட்டு இருந்தாங்க இப்ப எங்க ரெடிமேட்ஸ் சேமியாவே ராகிஸ் சேமியா வந்துருச்சு ரா பேக்கெட்டு வாங்குறோ செஞ்சி க்குறோ நெனிக்
இர்ந்தாலு அந்த பழய டேஸ்ட்டு வரமாட்டுன்னுது ம்
எல்லாமே மாறிட்டே வந்து
ஆமா அந்த அவரப்பருப்பெல்லா போட்டு செய்யறதுனால அது நல்லா டேஸ்ட் வர்து அந்த மாரி சாப்ணோனு ஆச
அ
செய்றது இன்னோ அந்த அளவுக்கு வர்ல தெர்ல
ஆ
டிஃபன் வேற எதாவது புது ஐட்டமா எதாவது உங்களுக் தெரியுமாங்க
காலை உணவுன்றது இட்லி தோச
உம்
பூரி இது மாரி இடியாப்போ இது மாரி இடியாப்போ அவ்ளோதா உப்மா உப்மாவ விரும்பி சாப்ட மாட்டாங்க எங்க வீட்
உம் எமர்ஜெர்க் ரெடிமேட்டா ஆகுறது அது ஒண்ணு தான் சீக்கிரமா செய்றதுன்ட்டு ஆமா இதெல்லா செய்யறதுக்கு கஷ்டோம்
ம் ஆமா
அதனால இது செஞ்சிடுறது உப்மா மாத்ற கேக்குதுன்னு செஞ்சுடுவோ
ம்
தக்காளி சட்னி எல்லா செய்விங்ளா நீங்க இஷ்டமா விரும்பி டிஃபனுக்கு
ஆ தேங்காய் சட்னிதா செய்வோ நாங்க தக்காளி சட்னி செய்ய மாட்டோ
அதிகமா செய்ய மாட்டிங்ளா தேங்கா சட்னி மாத்திரந்தா உங்க பசங்கள்லா தக்காளி குருமா எல்லா சாப் பிட மாட்டாங்ளா
இல்ல நீங்க செய்றிங்ளா
ம் எங்னக்கு இட்லிக்கு தக்காளி குருமான்னா ரொம்ப பிடிக்குங்க குருமா செய்ய தெரிமா உங்களுக்கு தக்காளி குருமா
ஆ எப்படி செய்வீங்க சொல்லுங்க நீங்க
நாங்க வந்து தனியா ஹலோ ஆ தனியாவ கொஞ்ச தூள் பண்ணி பொடி பண்ணி நைசா நசுக்கிட்டு
ம்
தக்காளிய கொஞ்ச மெல்லிசா அரிஞ்சுகிட்டு
ஆ தனியாவ எடு த்து அரைச்சிக்குவிங்ளா
ஆ அரைச்சுக்கணு தனியா தூள் மாதிரி பண்ணிக்கணு கைலே நல்லா வத வதமா